ஹலோ
இப்ப கேக்குதா
ஆ கேக்குதுப்பா அ கேக்குது தோழி ஆ கேக்குது கேக்குது ம் என்ன பண்றிங்க
ம் தோ இருக்கோம் நீங்க என்ன பண்றீங்க எப்டி இருக் கீங்க ஆ சாப்ட்டாச்சா
ம் ஆ இப்பதாப்பா சாப்ட்டோ ம் ம் சாப்ட்டீங்ளா
ஆ சேரி ஆ இன்ன இல்ல இனிமேதா இல்ல இல்ல இனிமேதா
ம்
அ இதோ நா டைம்மால இன்னைக்கு லீவுல ஸ் ஸ்கூல்ல எவ்ளோ பிள்ளைங்க இருக்காங்க ஆமா மார்னிங் லேட்டா சாப்ட்றோ
ஆ ஆ
கொஞ்ச லேட் ஆகட்டு அப்டின் சொல்ட்டு ம்
சேரி சேரி சேரி இன்னைக்கு என்ன சமையல்
ம்ம் என்ன பண்ணிக்கிட்ருக்கீங்க அ இன்னைக்கு மீனா
மீனா ம் ஓகே மீனு அப் அப்றோ இங்கயா இங்க தக்காளி கொழம்பு மாரி பண்ணம்ப்பா ம் தக்காளி கொழம்பு பண்ணி அப்பள பண்ணே ஆ
ஆ சேரி சேரி என்ன ஒர்க்ல இருக்கீங்ளா ஹவுஸ் ஒய்ஃபா பசங்க வெள்ல வெளாண்டுக்கிட்ருக்காங்க
ம்
ஆ செரிங்க சிஸ்டர் தோழி
குட்டி சுட்டி பாப்பாலா
இல்ல பெரிய பசங்க தா பெரிய பசங் அதா அதா
ஆ ஆ என்ன படிக்கிறாங்க
ஆ பெரிய பைய காலேஜ் படிக்குது ஃபஸ்ட் இயாரு ஆ ரெண்டாவ்து பைய எய்ட்த்து முடிக்கிறாப்ல
ஓகே ஓகே எந்த காலேஜ் படிக்கிறாங்க
அ ஆ சென்னைல படிக்கிறாங்க இந்தியால நிஷத்துல படிக்கிறாங்க
ம் ம்
ஆமா அவுங்களுக்கே பசங்க இருக்காங்களா
ஆ இல்லவ் இல்ல பாப்பா இல்ல ம் ம்
என்ன ஒர்க் பண்றீங்ளா ஹவுஸ் வொய்ஃப்ஃபை தா இருக்கீங்களா
ஹவுஸ் ஒய்ஃப் தாம்ப்பா வீட்ல தா இருக்கே ம் ம் இன்னும் போல ட்ரை பண்ணிட்டு இருக்கே சேரி கொஞ்ச ஹெல்த் இஷ்யூனால கொஞ்ச போல ம்
ம் அதா வீட்லயே எதுவு ஆ அங்க எதுவு ஒரு ஹைரல் பண்ணிட்ருக்கீங்களா இல்ல
ஆ அதா பாத்துட்டு இருக்கே கொஞ்ச அதா கொஞ்ச ஒடம்பு கொஞ்ச வீசிங் ப்ராப்ள இருக்கு சேரி கொஞ்ச மீனு‌ ஒடம்பு வறுத்தெடுக்ல ஆ ஒடம்பு செரியில்லாதனால வீட்லதா இருக்கே
செரிங்க செரிங்க தோ
ம் நீங்க என்ன போறீங்களா
இல்ல நானு ஹவுஸ் ஒய்ஃபா தா இருக்கே என்னதா இங்க இருந் நீரு இருக்கீங்க அந்த கைத்தொழில் எதுவு தெரியு அப்டினா அத தெரிஞ்சுக்லாமே என்னப் பண்லா அப்டிங்க
ஆ ஆ சேரி சேரி சேரி எதா மெ இது மிஷின் வாங்கி எதா சேரி
மிஷின் இருக்கு வீட்ல மிஷின்லா இருக்கு ஆ மிஷின்லா இருக் குது நா வந்து சும்மா வீட்டுக்கு நார்மலா தெக் க்கிறத் தச்சுகிறது மத்தபடி வெளில அப்டித் து வருமானோ ஓரளவுக்கு வருமானம் பண்ற அளவுக்கு எதாவது பண்லா அப்டினா அந்தளவுக்கு எதுவு இது இல்ல செரிதா என்ன செய்யிலா என்னப் பண்லா அப்டிங்கிற மாரி இருக்கு பாக்லா
து சுடிதாருப் பிளவுஸ்லா தெப்பீங்ளா
இல்ல அந்தளவுக்கு அதா அந்தளவுக்கு நம்ம சொந்த யூசுக்குனா ஓகே நம்ம எப்டி வேணாலு நம்ப தெக்கிறோம் போட்டுக்லா ஒன்னு பிரச்சன கெடையாது வருமானோ வரு ரளவுக்லா அடுத்தவுங்ளுக்கு தெக்கிற அளவுக்கு இன்னு அந்தளவுக்கு இது அனுபவோ இல்ல
அ இல்ல இப்போ நானா சொல்றன் னா அக்கா தங்கச்சிங்க நம்ம கசின் இருக்காங்கள அவுங்ள அந்த மாரி றவுங்ககிட்ட நீங்க வாங்கி நெறையன்றது ஒரு இப்போ டூ ஹண்ட்ரடா ஸ்டிச்சிங் பண்ணா நானு வீட்டல மிஷின்தாம் போட்ருக்கே ம் ஆனா வந்து நானு நானு தெக்க மாட்டே எனா அதுல எனுக்கு கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் இல்ல எனுகு து அது இந்த அ அதனால எனா எங்க ஃபேம்லியே
போ இப்ப எதாவது ஒரு வருமானோ வேணு அப்டிங்கிற மாரி நம்ம யோசிக்ற மாரி இருக்கு அதுதா ம்
ஃபேம்லியே டைலர் ஃபேம்லிதா அதனால எல்லாயோ ஆமா அண்ணே அம்மா ஆனா மாமாங்க அண்ணே கட வெச்சிருக்காங்க டெய்லர் கடதா ம் அத்னால இவுங்களா இருந்து இருந்து எனுக்கு போர் அடிச்சு போயிச்சு
அ அதுல அப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்ப வேற எதுலியா இன்ட்ரெஸ்ட் கே இருந்ச்சுனா அத ட்ரைப் பண்ண வேண்டியதானே
அதுதா பாக்லா அப்டின்ட்டு செரி எங்க கொஞ்சோ ஹெல்த் இஷ் து நாலப் போல இங்கியேதா இருக்கே அப்டியே யார்னா சொன்னாங்னா எதாச்சி எ வீட்ல எதனா சொன்னாங்னா ஸ்டிட்ச் பண்ணுவாங்க இந்த மாரி ஷர்ட்டு இங்க பக்கத்ல ஒரு கட ஒன்னு இருக்கு அங்க குடுப்பாங்க ச்சி குடுத்தாங்னா கொஞ்சோ ஸ்டிச் பண்ணி அர்ஜென்ட்டுலா ஆமா அர்ஜென்ட்டுலாங் கெடையாது சும்மா நாம்லா குடுக்கற மாரி இந்தா அந்த மாரி வாங்கி
அ
வாய்ங்கி வாரத்ல ஒரு ரெண் நாளு மூன் நாளு அவுங்க இ குடுக்கும் போது தெப்பே நீட்டாதம்போது வீட்லதா இருப்பே ம் அந்த மாதிரி சொல்லே நீங்க கட் பண்வீங்ளா ப்ளவுஸ்லா
அ அந்தளவுக்கு தெரிய தெரியாது நானு இந்த இதுப் பே பிடிச்சி பிடிச்சி குடுக்றது அந்த மாரி பிட்ச்சிடுவே இந்த பதோ இந்த ஓரடிக்கிறது சாரீஸ் ஓரோ அடிப்போல அந்த மாரி இந்தத் தைலி டுவாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்குல்லா ஓக் இட்னா அந்தளவுக்கலா ஆ
நைல் இல்லப் பா இங்க கட எதுனா இந்துச்சுனா நீங்க என்னாப் பண்ணுங்க ஜாக்கிட்டு வெட் ட்றதுக்கு எப்டி அப்டின் கத்து கத்துகோங்க கத்துகிட்டு உங்க ஜாக்கிட்டே வெட் ட்டி நீங்ளே தைங்க தச்சி தச்சிப் பாத்தாக்கா ஆ தச்சுப் பாத்தீங்னா உங்க ஜாக்கிட்டே உங்ளுக்கே இருக்கு வெளிய குடுக்காதீங்க வெளியே குடுக்காம ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டு எனக்கு வெட்டி குடிக்கிறீங்களா அப்டின் கேளுங்க எந்த கடையிலன்னா அதுக்குண்டான சார்ஜ் மட்டு நா தரே அப்டி கேட்டு கேளுங்க கேட்டீங்கன்னா எந்த கடையா ச்சு பத்துல ஒரு ரெண்டு கடன்னாலு சரி நா பண்றேங்க அப்டின்னுவாங்க இப்ப ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குல்ல அந்த யூனிஃபார்ம் எல்லா முடிஞ்சது அப்புறமா ஆமா இப்ப போகக்கூடாது அப்போ டைம்ல நார்மல் ஆ அதா சொல்றே நார்மலா ப்ளவுஸ்
ம்
நார்மல் ப்ளவுஸ்சு வாங்கி என்னா பண்ணுங்க ஒ ன்னு குடுத்து வெட்டி வாங்கிக்கோங்க வெட்டி வாங்கின்னு அது அந்த பேட்டர்னே இன்னொரு ப்ளவுஸ்ல போட்டு வெ ட்டி வச்சுக்கோங்க வெட்டி வச்சுனா அத அதுல இது பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க தைக்கத்துக்கு ட்ரை பண்ணுங்க த தைக்க தைக்க அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடு சரிங்களா அந்த மாரி ஐடியா பண்ணுங்க அந்த மாரி ரெண்டு தைக்க தைக்க வந்து நார்மல் ப்ளவுஸ் கத்துப்பீங்க
லா
ஆ அது நார்மல் ப்ளவுஸ் கத்திப்பீங்க
ஆ இதுக்கு முன்னாடி பேசின தோழி சொன்னாங்க ட்ரை பண்ணலா யூடியூப்லதா பாத்து இருக்கலா அந்தளவுக்கு எந்தளவு அது இதாகும்னு எனக்கு தெரியல யூடியூப் இள பாத்தட்டு செய்யலா சொல்றாங்க நெறைய பேரு இப்பதாங்க குளிச்சுருக்காங்க அப்படின்ற மாரி பாக்கலா இனிமே அதல்லா ஒரு ஐடியா கெடைச்சிருக்கு நம்ம
அதா அதா அதா ம் ம் இங்க ஏன்னா வந்து காலேஜ்ல பசங்களா கெளம்பிடுவாங்க காலையிலயே ஆ அதா கொஞ்ச அப்பறமா மத்திய ஒரு மூணு நாலு மணிக்குள்ள ஃப்ரீயா இருப்பீங்க
ஆமா எனக்கு ஃபுல்லாவே எனக்கு ஃப்ரீதானே ஃப்ரீ தா அப்பற என்ன ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோன்னா ஆ காலையில ஒம்போது மணிலருந்து ஒரு நாலஞ்சு மணி வரைக்கு பிரீ தா ஏதுவு வெளியில வேல இருந்தா மட்டுந்தா நம்மளுக்கு மத்தபடி ஃப்ரீயா தான இருக்கோ
ஆமா ஆமா ஆமா ம் அந்த மாரி ஏன்னா இப்ப வந்து இப்பதா நானே ட்ரை பண்றே ஏ சுடித்தார நானே ட்டிக்கிறே அதனால சரி சரின்னு இங்க ஒரு அண்ண இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு அப்படிதா நானு ட்ரை பண்ணே ஒரு சுடிதார் வந்து எடுத்து வெட்டி வாங்கிக்கிட்டே அவங்ககிட்ட த்து வெட்டி வாங்கி வச்சுட்டு அது அப்டியே பேட்டன் போட்டு
தையல் பயி ற்சிலா போகல
ஆ போயிருக்கே இல்ல இல்ல போயிருக்கே போயிருக்கே நா வந்து ஆ நா ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கே இது கவுர்மெண்ட்ல இத ஆண்டிகேப் நா கொஞ்ச அந்த ஆண்டிகேப்ல வந்து எனக்கு ஃப்ரீயாவே சொல்லி குடுத்தாங்க அவங்க அதா படிக்கிற மா
ஆ எங்க ஊர்ல கூட மொ பார்ம் போட்ருந்தாங்க இப்ப கவுர்மெண்ட்ல இருந்து ஏதோ இது சொல்லி போட்ருந்தாங்க நா அந்த டத்துல போகல எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுதா தெரியு ஏன்னா பதினஞ்சு நாளு என்னமோதா போட்ருந்தாங்க போல எனக்கு தெரியவு தெரியாது லாஸ்ட் டைமிங்க தா தெரியு அப்ப அதுக்கப்பற போய் என்னான் நம்மக்கு ப்ரயோஜனம் நெக்ஸ்ட் டைம் போடுவாங்க அப்டின் சொல்லி
அதா யாருன்னா ஃபிரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாரி சொன்னீங்கனா ஆ கொஞ்சோ அதா பாருங்க நானு என்னான் சைட்ல இந்த ய் இதுக்கு முன்னாடில்லாங் கூட சொல்லிட்டு இருந்தாங்கங்க இந்த மாரி ஃப்ரீ கத்தா கத்து குடுத்துறோ சர்டிபிகேட்டோட தரோ அப்டின்லா அனவுஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க ம் அதனால நானே இப்பதா செரி கத்துக்கணுன்ட்டு ஒரு செரி நம்ம நம்ப துணிய நம்ம தச்சு ம் அப்டின்ற ஒரு ஐடியால ம் ரெண்டு சுடிதாரு
ரெண்டாவது வருமான இருப்போ ஒரு நாது யோசிக்கிறப்போ நம்மளோட சூழ்நிலைய பாக்கு போது சரி யாருக்கா தச்சு குடுத்தா எதா அமௌண்டு கெடைக்குமே ஒரு ஐம்பதுருபாவது கெடைச்சிருக்குமே அப்டின்னு தோணுதுல
ஏதோ ஒரு செலவுக்கு பால் செலவுக்கு
ஆனா ஒரு எதோ ஒன்னு இப்ப உள்ள சூழ்நிலைக்கு பண பணம் தான பெருசாக்குது உ அதுவு பிள்ளைங்க படி புரோட்டின் ரொம்ப இது தேவைப்படுது ஆ படிப்பு ஒரு பக் ப வந்து வைத்திய செலவு வரும்ல பாடெக்ட் சேப்லங்க நோய் நொடி அந்த மாதிரி ஆ அந்த மாரிலா ஓம் நாள பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஆக ஆக நம்மளுக்கு அதிகமாயிட்டு இருக்கு செலவுலா
ம் ம்
எல்லாமே ஒரே ஆள் சம்பாரிச்சு அந்த மாரி பண்ண முடிய மாட்டிக்குது
அதா அதா அதா
என்ன நல்ல வாழ்க்கைய ஆண்டவ குடுக்கணு அவ்ளோ தா
உங்க பயனு பசங்க தலைய எடுத்தாதா ஓரளவுக்கு செட் ஆகு
ஆமா ஆமா அதி அது பழையசங்க தலையை எடுக்கறதுமே நம்மளுக்கு கொஞ்சோ இதா ஆயிடு போல
ம் எனக்கு அண்ண அண்ண இருக்காங்க அண்ண பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அண்ண பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க ம்க்கு அவங்களதா பாத்துக்கிறதுதா இருந்து து இப்போ ம் ம் என்ன பண்றது கடவுள் ஒரு வழி இல்லனா இன்னொரு வழி காட்றாரு
வந்து குடுப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க எதோ ஒரு வகையில நம்மளுக்கு ஆண்டவ எவ்ளோ குடுப்பா கண்டிப்பா கடவுள் நெனைச்சா இது என்னனாலு யாருக்கு என்ன குடுக்கணுன் நெனைக்கிறானோ கண்டிப்பா கடவுள் குடுப்பா ம் காலப்
ஆ செரி அத தா ரெண்டு பேரு பேசிட்டு பேசிட்டு அ காஸ் செலவு பண்றோ ஹாஸ்பிட்டல்லா செலவு பண்றது விட உடம்பு போற மாரி இருக்கு அது பதிலா பசங்களுக்கு நம்மளுக்கு செஞ்சு போயிர்லா பாருங்க
ஆமா மா ஆமா வெளிலருந்து பசங்க நமக்காக நம்ம அண்ண அண்ணன் பிள்ளைங்க நம்ம ரத்த சொந்தத்தை செய்யும் போது அது ஒரு தனி சந்தோஷம் முடுஞ்ச்சு
அ ஹ் ஹ ஆமா ம் ம்
சரிங்க தோழி நம்மளுடைய நிமிடங்கள் முடிந்து விட்டது மீண்டு அழைக்கிற நாங்க
ம் ஆமா
ஆ சரிங்க சரி தோழி உங்கள்ட்ட பேசினது மிக்க மகிழ்ச்சி மீண்டும் அழைக்கிறேன் நீங்க ஆ ரொம்ப நன்றி அ